தோழி
கேக்குதுங்ளா
ஆ கேக்குது தோழி ஒங்களுக்கு கேக்குதா
ஆ எனக்கு கேக்குது
ஆ நலமா இருக்கீங்ளா
கேக்குதுங்ளா
ஆ கேக்குது தோழி நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே தோழி
எப்டி போச்சு இன்னைய நாளு
ஆ இன்னைய நாள் நல்லாதா போச்சு என்னுடைய பழைய ஃப்ரெண்ட வந்து இன்னைக்கி நா பாத்தே அதுல ரொம்ப மகிழ்ச்சியா போணுச்சி ம் ஒங்களுக்கு இன்னைக்கி ஞாயித்துக்கெழம எப்டி போணுச்சி
இன்னைக்கி ஞாத்திக்கெழம வந்து எப்டி சொல்றதுனா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாவே போச்சி கூட சொல்லலாம் நாளைக்கி எனக்கு எக்ஸாம இருக்கு
ஆ
கம்ப்யூட்டர்ல எக்ஸாம்ஸ் இருக்கு சோ அதனால அது பாத்தீங்கன்னா அது படிச்சிட்டு அப்டியே அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுதும் போது தூக்கி போட்டு படுக்கற்து தூங்கற்து மறுபடியும் எடுத்து படிக்கிற்து இப்டியே போயிட்டு இருக்கு சேரி கொஞ்சோ வந்து மைண்ட் கொஞ்சோ இன்னும் கொஞ்சோ ரிலாக்ஸ் பண்ணுமே அப்டின்ட்டு படிச்சிட்டே இருந்தாலும் பைத்தியம் பிடிக்கும் அதா செய்ய சொல்லிட்டு ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்டின்ட்டு கொஞ்சம் வந்துட்டேன் நீங்க என்ன பண்றீங்க
நா வந்து எப்டி கேக்கிறீங்க படிக்கிறீங்களா என்ன பண்றீங்கன் கேக்கிறீங்ளா
ஆ அப்டிக்கிற இது பண்ணிக்லாம்
ஆ நா வந்து மேரேஜ் ஆகி வீட்ல ஹவுஸ் ஒய்ஃப்பா தா இருக்கேன்
ஓகே
அ நீங்க ஸ்டூடெண்டா
நா இப்ப தான் காலேஜ் முடிச்சே ஆ ஒன் இயர் ஆயிச்சி காலேஜ் ரெண்டு டிகிரி முடிச்ட்டே இன்னும் கொஞ்சோ வந்து இந்த இந்த கம்ப்யூட்டர் கோர்சஸ் எல்லாம் வந்து பைத்தான் சி பிளஸ் அந்த ப்ரோகிரமிங் எல்லாம் கத்துக்கணும்
சரி ஓகே
அதுக்காக கிளாஸ் போயிட்டு ஆமா கிளாஸ் போயிட்டு இருக்கேன் பத்தாதுக்கு டி என் பி சி எக்ஸாம் படிக்கலாம் அப்டின்ட்டு இருக்கறே
சரி ஓகே ஓகே இப்ப நீங்க ஏதாவ் தலைப்பு வச்சிருக்கீங்ளா பேசறதுக்கு
செரி நம்ம ஸ்கூல் டேஸே பத்தி பேஸ்லாமா
ஆ செரி ஓகே இப்போ பாத் ஆ
இல்ல ஒங்ளுக்கு ஸ்கூல் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேட்டப் பண்ணது மறக்க முடியாத ஒரு நினைவு அது போல எதனா சொல்ல முடியுமா
ஆ கண்டிப்பா என்னோட ஸ்கூல் லைஃப் இதுல வந்து ந நா ஒரு செவன்த் படிக்கும்போது அப்ப நா கூட சொல்லலாம் ஸ்கூ பள்ளி போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது பாத்தீங்க அப்டின்னாக்கா ஆ ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள நல்லா அரட்ட அடிச் சி ஜாலியா பேசிக்கிட்டே வருவோம் நான் எங்க பள்ளிக்கும் வீட்டுக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரோ இருக்கும் அதனால நாங்க ரொம்ப தூரோ நடந்து வர் ருவோ நெறைய பேர் ந நெறைய தோழிகளோடதான் சேந்து போயிட்டு சேந்து வருவோம் அப்டி வரும்போது ம் பாத்தீங்க அப்டின்னா கான் ஆ எதாவது மாங்கா அங்க அங்க ஒரு எப்டி மெயின் ரோட்ல வராம ஒரு சந்து வழியா வருவோ அங்க வந்து ஒரு அக்கா வந்து அக்கா வீட்டு கொல்லையில வந்து நறைய மாம்பழம்லா இருக்கு அந்த மாம்பலோ ரொம்பவே ருசியா இருக்கு அது வந்து கே குடுத்தோ அப்டின்னாக்க ஒ ஒரு மூன்ரூவா குடுத்தோ இல்ல ரெண்டு ரூவா குடுத்தோ அப்டின்னாக்கா நாலு மாம்பலோ குட்டி குட்டியோண்டா இருக்கு ஆனா நல்ல டேஸ்ட்டா இருக்கு நாலு மாம்பலோ அதெல்லா குடுப்பாங்க அதெல்லா வாங்கி சாப்டுட் ட்டு அப்றோ வயல்வெளியாக போனோ அப்டின்னாக்க அந்த பனம்பழம் பனங்கா பனமரத்துல வந்து பனம்பழம்ல்லா இருக்கு அதெல்லா கீழ விழுந்து கெடந்ததுனா அதெல்லா எடுத்து சாப்ட்டுக்கிட்டு அந்த மாரி போவே ஒரு நாள் வந்து மெயின் ரோடு் வழியா வந்தோ அ மெயின் ரோடு வழியாவு வீட்டுக்கு போலா இன்னொன்னு அந்த குறுக்கு பாத வழியாவு போலா அப்டி வரும்போது ஒரு நாள் மெயின் ரோட் வழியா வந்தப்போ ஒருத்தவங்க கீழ வந்து ஒரு காந்தோ வந்து கிடந்தது அப்ப நம்ம சின்னப் பிள்ள இல்லையா அதெல்லா எடுத்து பா விளையாடும் போது வந்து அ நல்லா இருக்கு இந்த காந்தத்துக்கு கீழ மேல வந்து பேப்பர்ல ஒரு காயின் எதாவது வெச்சுட்டு கீழ அந்த காந்தத்த இப்டி தள்னோ அப்டின்னா அதெல்லா நவுருல்ல அதெல்லா சின்ன பிள் அ சின்ன பிள்ளேல வந்து அதெல்லா நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அதெல்லா பண்ணுவல்ல அந்த மாரி வந்து ஃபஸ்ட் யார் இந்த காந்தத்த எடுக்கிறா அப்டின்னு சொல்லிட்டு எல்லாரு வந்தப்போ ஒரு ஃப்ரெண்டு் வந்து எடுத்துட்டாங்க எடுத்துட்டு கொஞ்ச தூரோந்தா நடந்து வந் தோ அந்த காந்தத்துல அது காந்த வந்து ஒருத்தவங்க அந்த பக்கத்துல ஒரு வீடு இருந்தது அவுங்க வச்சிருந்திக்காங்க போல அதுல வந்து இந்த கோனுஸ் கோனூசிய வந்து சேத்து வெச்சிருக்காங்க போல எதுக்கோ வெச்சிருந்திருக்காங்க போல அப்போ வந்து காந்த அங்க வந்து காந்தம் மட்டுந்தா இருந்துச்சு கோனுசில்லா இல்ல அந்த காந்தத்த மட்டு எடுத்துட்டு நாங்க வந்துட்டோ கொஞ்ச தூரோ வந்துட்டோ அதுக்கப்புறோ அந்த வீட்ல உள்ளவங்க திரும்பி எங்க பின்னாடியே வந்ட்டாங்க
ஆ
அவுங்க எங்ககிட்ட என்னிட்ட இருந்ததே ஒரே ஒரு கோன்யூசி தா அது நா வந்து ஒரு பர்தா தைக்கிறதுக்காக வெச்சிருந்தே இவங்கள யாரு அந்த காந்தத்த எடுக்க சொன்னா அப்பின்னு எங்களுக்கு அந்த நேர வந்து சிரிப்பு வருது பயமு வருது ஐயயோ நாங்க வெறு காந்தத்த மட்டுந்தா எடுத்தோ இந்தாங்க உங்க காந்தோ அங்க நாங்க கோன்யூசியல்லா பாக்கவே இல்ல அப்பின் சொன்னமா இல்ல இல்லல்ல அந்த காந்தத்து மேலதா கோனூசி வெச்சிருந்த அது எப்டி விழு அது வந்து காந்த வந்து புடிச்சுக்குள்ள ஆ அது அதுல தா புடிச்சிருந்துச்சு அங்கதா நா வச்சிருந்தே அப்டின்னு அவுங்க சொல்ட்டாங்க அ அப்பதா இல்ல நாங்க நெஜமா நாங்க அங்க கோனியூசியே இல்ல நாங்க எல்லாருமே எங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்றோ சேந்து சொல்றோ இல்ல இல்ல இவ இவ தா எடுத்தா நாங்களானா பக்கத்துலதா இரு இருந்தோ அங்க கோனுசில்லா இல்ல இந்த காந்தம் மட்டு தா இருந்துச்சு எனக்கு தெரியாது நா இப்பவே படுதா தைக்கனு எனக்கு கோன்யூசிய வாங்கி குடுத்துட்டு போங்க அப்டின்ட்டு ஒரே அலப் பறை ஆயிடுச்சு அங்க அது வந்து இன்ன வரைக்குமே எங்களால மறக் கவே முடியாது அதுக்கப்றோ அந்த பாடிட்ட ரொம்ப பொறுமையா சொல்லி சத்தியமா அங்க அந்த காந்தம் மட்டுந்தா பாட்டி இருந்துச்சு அங் கோனுசிலா இல்ல பாட்டி வாங்க பாட்டி வேணா நாங்க தேடி தரோ அப்டின்னு வந்தோ அதுக்கப்றோ அந்த பாட் அப்படியே கொஞ்சு ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க சரி போய் தொலைங்க அப்டின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எ உயிர வாங்கறதுக்குனே நீங்க வந்திருக்கீங்க போய் தொலைங்க போன்னு சொன்னாங்க அதோட வந்துட்டோ அது வந்து இன்னோரைக்குமே எங்களால மறக்க முடியாது நாங்க பிரண்ட்ஸ் பிரண்ட்ஸ்ல்லா மீட் பண்ணும் போது அத சொல்லி சொல்லி சிரிச்சுட்டு இருப்போ இந்த மாரி வேலயெல்லா நம்ம பாத்தோம்ல அப்டின்னு சொல்லிட்டு
ம்
அந்த மாரி உங்க பள்ளியில நீங்க படிக்கும் போதே ஏதாது
நா வந்து பண்ணாத சேட்டேயே கெடையாது நாங்க ஒரு பதினோரு பெருங்க அந்த மாரி வந்து சி சி டிவி கேமரா ஒடைப்போ மாங்காவடிப் ன்ற பேர்ல எச்சம்ரூம் மாமியார் வீடு மாரி போய்ட்டு போய்ட்டு வருவோ
ஹு ஹு ஹ
டெஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பென்சில் கிரயான்ஸ்லா வந்து பாத்தீங்கன்னா கொழந்தைங்களுக்கு குடுக்கறதுக்காக வச்சிருப்பாங்க ஆ இந்த மாவட்டத்துல இருந்து வந்துட்டு ஒரு டொனேஷன் மாரி குடுப்பாங்க நாங்க எங்குளுக்கு வந்து அடி தடி வந்து எதனா சி சி டி கேமரால பாத்துட்டு நாங்க லெவன்த் டுவெல்த் படிக்கும் போது தப்ப எதன பண்ணும் போது இது மாரி வந்து தேர்ட் இயர் ஸ்டூடெண்டு யாரு யாரு அங்க இருந்தீங்களோ அப்டியே வாங்க அப்டின் அவுங்களுக் தெரியு நாங்க தா அப்புடி பண்ணிருப்போ அப்படின்ட்டு இத்துனையு வந்து அவங்களோட ரூம்ல வந்து பாத்தீன்னா ஏசி போட்ருப்பாங்க இதுக்காகவே அடிக்கடி நாங்க அவங்க ரூம் புக் போயிருவோ
ஆ
உக்காஞ்சிட்டு ஒரு ஒரு மூளைக்கு ஒவ்வொரு புக்கு வெச் சி அவங்க திருப்பி பாக்காத மாரி வந்து அவங்க சுத்தி உக்கார வச்சுருவாங்க அவங்க ரவுன்ஸ் போற நேர நாங்க என்ன பண்ணுவோ ஏனா வெளிய எல்லா சி சி டி கேமரா இருக்கு அவங்க ரூம்ல எப்போமே இருக்காது இல்லையா நாங்க என்ன பண்ணுவோம்னா ஸ்கெச் சீக்கிரன்ஸ் ஆனா நா எடுக்க மாட்டே நானால நா உண்மையே சொல்லிருவே ஏ நா வந்து அதுல எடுத்ததே கெடையாது அவனுங்க என்ன பண்ணுவானா கெட்ச் கேரேயான்சு ஒரு நாளு எச்சம்மோட வாட்ரு பாடல் கூட எத்தினு வந்துட்டாளுங்க அப்டியே அது கு ஆமா அது மாரில்லா வந்து பாத்தீங்கன்னா சேட்ட புடிச்ச பசங்க ஓய அதுக்கப்பறோ வந்து ரொம்ப பன்து அப்டின்ட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அ அந்த ரெஸ்ட் ரூம்க்குன்னு ஒரு ஸ்லிப்பர் போட்ருப்பாங்க அந்த ஸ்லிப்பர வந்து த்து இன்ன பண்ட்டாங்கான ஜனல் வழியா தூக்கடச்சிட்டாங்க
அச்சச்சோ ஆ
ம்ம்ம் அது தூக்கி கெடச்சிட்டு அதுக்கு வாட்ரு பாட்ல திருடி ஏத்துன்னு வந்தது கிரான்ஸ் வந்து சும்மாரு ஒரு சாபீஸ் பாக்ஸேருக்கு பாதி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ்லா காலியாயிருச்சு அப்டினா எச்சம் ரூம்லந்து சாபீஸ் பாக்ஸ் எடுப்போ வாங்குவோ அங்க வந்து கலர் சாப்பீஸு நார்மல் சாப்பீஸு இரு ஒரு மூணு பாக்ஸ் எடுத்துட்டாலுங்க
ஆ இந்த மாரி வேல நாங்களு பாத்துருக்கோ இந்த வீட்டுல கோலம்ல்லா பொடு இந்த கலர் சாக்பிஸ்லா எடுத் வருவோ ஆனா பாக்ஸோடலா எடுத்துட்டு வர மாட்டோ ஒன்னு ரெண்டு
பாக்ஸு மூணு பாக்ஸு மூனு பாக்ஸோட எடுத்துன்னு வ ட்டாளுங்க ஏ ஃபோர் சீட் இருக்கு எத்துனு வண்டாங்க இத எச் எம் வந்து கண்டு க்கவுல்ல நோட்டீஸ் பண்ணவு இல்ல எங்கள வந்து அஞ்சு மணிக்கு மேல ஸ் ஸ்பெஷல் கிளாஸ் முஞ்சதுக்கப்பறோ தா வந்து அஞ்சுமணிக்கு மேல தா எப்பவுமே கிளாஸ் முடிக்கு எங்களுக்கு
ஆ
அப்படி போகுபோது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாக்ஸா ஒண்ணு ஒண்ணா ஏன்னா அந்த பக்க ஜன்னல் இருக்கு ஜன்னால் வழியா எடுத்து இந்த பக்கோ கதவு சாத்தி வெச்சிட்டேன்னா தெரியாது எதுவுமே அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா சைக்கிள் ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்துட் போயிடலா அது மாரி வந்து பாத்தீங்கன்னா ஒர் ஒன்னு ஒன்னா எடுத்து எடுத்து வந்து இது பண் இத பத்தே ஒரு வேலயா வச்சிருந்தாளுங்க ஏன்னா எதுக்கு யூஸ் பண்ணிப்பாளுங்கனா இந்த ஸ்கெட்ச் க்ரயான்ஸ்லா ப பாத்தீங்கன்னா லைக் அந்த நம்மளுக்கு ப்ராஜெக்ட்ல்லா குடுப்பாங்க இல்லையா அசைன்மெண்ட் அது மாரி அதுக்கு வந்து டிசைனுக்கு குடுக்கறது எல்லா சு டியூஷனுக்குலா போனா சாக்பீஸ்க்கு பதிலா இந்த இந்த சாக்பீஸ் எடுத்து யூஸ் பண்றது அது போல நாங்க செம்மையா சேட்ட பண்ணுவோ இதுமே நெறைய விஷ்ய பண்ணிருக்கோ இந்த தொடப்ப குச்சி இந்த ஒட்ரடிக்கிற தொடப்பம்ல்லா இருக்கு இல்லையா
ஆமா
அது வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கூல் படிக்கு பொழுது வந்து பாத்தீங்கனா அது லா ல்லா வந்து பாத்தினா கோர்ட் குடுத்துட்டாங்க கோர்ட் மாடல்ல டிரஸ் குடுத்தாங்க அப்பதா இன்டிடியூஸ் பண்ணது குடுத்துட்டாங்க அ அதுக்கப்புறோ நாங்க என்ன பண்ணுவோன்னா அந்த தொடப்புக்குச்சிய அப்டியே வச்சுட்டு ஹாரி பாட்டர் அப்டின்ட்டு பெஞ்சுக்கு பெஞ்சி தாவிட்டே விழ்ந்து இதுமேரிதா ந நெறைய சேட்ட ரொம்ப நெறைய பண்ணிருப்போ நாங்க அவுங்க வந்து எப்பவுமே டார்கெட் பண்ணிட்டே இருப்பாங்க எப்டின்னா நீங்க ஒரு நாள் மாட்டுவீங்க அப்டின்னு னு எங்கள ஒரு ரிப்போர்ட் கார்ட்ட ப்ரோகிரஸ் கார்டு பாத்துட்டே இருப்பாங்க எத்தனோ சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆவுரிங்களா அப்டின்ட்டு நாங்க எப்டி ஃபெயில் ஆவோ என்னதா சேட்டப் பண்ணாலு நாங்க பாஸ் ஆயிடுவோ எல்லாத்துலேயு பாஸ் ஆகிடுவோ
ஆ
அதனாலே வந்து எங்களோட இது வரைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்தது கெடையாது ஒரு தடவ எங்க மிஸ்ஸு வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கிளாஸ் மிஸ் வந்து அதுவு நம்ப ரெப் அ இதுவுல்லா கிளாஸ் லீடர்ஸ்ல்லா இருக்கு பாத்தீங்க சரியான கோல் மூட்டிஷ்ஸா இருப்பாங்க ஃபோனன் யார் யாரு அடங்க மாட்றாங்க சொல்லுங்க அப்டின்ட்டு எங்க மே எங்க மிஸ்ஸு டென்ஷனோட வந்தாங்க எங்களோட மூ எங்க ஒரு நாலன்ஜ் பசங்க நம்பர் கு சொல்லிட்டானுங்க லைனு எங்க நா இப்ப நடுவு தெருவுனா பக்கத்து தெருவு எங்க இன்னொரு ஃப்ரெண்டு இன்னொரு தெருவுல பாத்தா அ லைனா நாங்க எல்லா ஒரே தெருவு பக்கத்து பக்கத்துல மூனு பேருக் கால் அடிக்குது அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு வரு அப்டின்னு ரொம்ப பதட்டமா வந்து எங்க பேரன்ட்ஸ் அப்பதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக் கெளம்புனாங்க அதெல்லா மறக்க முடியாது மறுநாள் பாத்தா இல்ல பொண்ணு நல்லாதா படிக்கிறா என்ன கொஞ்ச சேட்ட அடப்பாவீங்களா இத ஃபோன்லயே சொல்லியிருக்க கூடாதா எங்க அம்மா புடிச்சி கி இவ எதனா வந்து இது பண்ட்டாலா பொண்ணு ஒருதடவ அடிச்சால அந்த கேஸ் அப்டி இப்டி எங்க அம்மா போட்டு குடுக்குது என்ன பொண்ணு அடிச்சாலா இது எப்ப அப்டின்ட்டு எங்க மேம் கேக்குறாங்க ஐயயோ அப்டின் ட்டு அது வந்து லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு மூமெண்ட் நெறையவே இருக் கு நேர கெடைக்கும்போது கண்டிப்பா நெறைய விஷ்ய பேசுவோம் அவுங்க கூட பேச னால ரொம்பவே சந்தோஷம் நன்றிங்க
டேங்க்யூ டேங்க்யூ தோழி நன்றி தோழி